ஹலோ
வணக்கொங்க
வணக்கம்
சாப்பிட்டீங்ளா
சாப்டங்க இன்னைக்கு சண்டே வீட்ல தாங்க சாப்ட்டே இன்னைக்கு சண்டே எப்டி போச்சு சினிடே என்னா பண்ணீங்க இன்னைக்கி எதுனா குக்கிங் எதுனா பண்ணீ எதா குத் புதுசா
இன்னைக்கு புதுசா லா எதுவு பண்லிங்க சண்டே அப்டின்னாலே கொஞ்ச லேட்டா எழுறோம் பத்தீங்ளா அதுதான் கொஞ்சோ நிம்மதி எழுந்து காலையிலே டிஃபன்க்கு பொங்கல் செஞ்சுட்டு சட்னி செஞ்சே அ அப்புறொ இருந்த துணி எல்லா ஒரு வாரமா சேத்து வெச்சிருந்த துணி எல்லா தொவச்சு போட்ட
ம்
தோச்சி போட்டுட்டு திரும்ப மஞ் மதியம் லஞன்சுக்கி வெள்ள சாதமு சிக்கன் கொழம்பு செஞ்சங்க செஞ்சுட்டு ரசோ வச்சே அதுவே டயர்ட் ஆயிடுச்சு டயர்டாயிடுச்சி சாப்ட்டுட்டு இன்னைக்கு தூங்குன தூங்கி எழுந்து பாத்தா அஞ்சு மணி ஆயிட்டிக்குது
அஹ அதுக்குள்ள எழுந்து சாப்டுட்டு துணி மடிச்சி வெச்ச முடிஞ்சிச்சு இன்னிக்கு நாள் உங்களுக்கு எப்டி ம் உங்கள் உங்களுக்கு எப்டி போச்சி
இன்னக்கி நா எதுவுமே இன்னக்கி பண்ணலங்கன்னா ஆனா நாள் போயிடுச்சுங்க இன்னைக் காலையில எழுந்ததுதே ஒன்பது மணிதா தூங்கியெழுந்தே
ஆ
எழுந்துட்டு சாப்புட்டு எங்க மம்மி செஞ்சாங்க இட்லிக்கு சட்னி இன்னக்கி சாப்புட்டு துணியானு ஊர வச்சிட்டு தோச்சுட்டுங்க தோச்சுட்டு அவ்ளதாங்க எல்லா வந்து பாத்துட்டு ஆதி ஒன்திட்டு திருப்பி கொஞ்நேரொ உட்காந்து படிச்சேங்க டென்த்து கொஞ்சம் பண்ண அதுவே நாள் போச்சு டைம் ஆயிடுச்சு ரண்டு மணி ஆயி போச்சி ஒக்காந்த ஒட்னே மம்மி மட்டன் கொழம்பூ சாதொ செஞ்சாங்க சாப்புட்டு என் பசங்க கூட்டுன் போய் நானு பெட்ல படுத்துட்டு ஃபைய் யோ கிளாக் தா நானு எழுந்தங்க
சேம் ரெண்டு பேரு ஒரே மாதிரிதா பண்ணிருக்கிறோ இப்போ இப்போ திரும்ப சமைக்கலான் சொல்ட்டு பாத்தா மதியொ வச்ச சாதமே இருந்தது அதவே அப்டே வச்சிட்டு ரசொ வச்சிட்டு
ம்
சரி புட்டு கொஞ்ச செய்லா பசங்க கேட்டுனு இருந்தாங்களேன் சொல்ட்டு புட்டு மாவு பெசஞ்சு வேக வச்சுக்கிறே வெந்துனு இருக்குது புட்டு
பசங் கேட்டாங்கன்னு சொன்னே நானு செய்யவே இல்லங்க அந்த பக்கம் நா போகவே இல்லைங்க
அதுதா இருக்கிற வேலையே அதிகமா இருக்குதே எங்கயிருந்து செய்றது எங்கயிருந்து போறது
எனக்கு இந்த சமைக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமா புட்டு செய்லா அங்க நம்மளுக்கு பொட்டனோ பண்ணது கெடையாதா அதெல்லா இப்ப எனக்கு அது பக்கன அதனால போறதுக்கே எனக்கு அது வர்லைங்க
ஆமா விருப்பமே வரமாட்டேந்தே இந்த கிச்சன் பக்கம் போனோம்னாலே கஷ்டமா இருக்குது
திருப்பி நாளைக்கி நெனைச்சா அப்டியே நா கஷ்டமாயிடுதுங்க சம்டைம்ஸ் அப்டியே வ அதுலேயே நென்ச்சு உக்காந்தரே நானு
நீங்க என்ன கூட நெனைச்சு உட்காரீங்க எனக்கெல்லா அழுவுற துக்கமா இருக்கு திரும்ப ஸ்கூல் போணு அப் இப்டி நெனச்சாலே
தெரியிதுறா காலைல எழனு சீக்கிர ரெடியா ஆகனு ஓடனன்டா அத நெனச்சாவே சண்டேவே நமளுக்கு அந்த ஹாப்பியே போயிடுது
போயிடுது அந்த ஸ் சனிக்கிழம நைட் இருக்கற சந்தோஷோ ஞாயித்துக்கிழம நைட் இருக்கிறதில்ல
இது என்ன ஒஸ் புருசன்னு தெர்லங்க நானு யோசிக்றே வீட்ல இருந்தாலு போரு ஆ
ஆமா வீட்ல இருந்தாலு போரு நா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்த காலொல்லா போயிட்டு இப்பதா நா நெறையாவே அழுவுரே ஸ்கூல் போணுனுனாலே
ஹ ஹ அப்பயு பேக்கு அப்பயு எல்லா தூக்கி அப்பயு படிக்கிறது இப்பயு படிக்கிறது
எனக்கு அப்பப்ப நல்லா இரு நல்லா இருக்குமோன்னு தோணிச்சு ஏனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசலா
அப்போ என்ன நாக்ரோச் தூங்கும்போது ஸ்டெல்லா டீச்சர் ஜாலியா சாரி கட்டி மேக்கப் பண்ணி கேன் பேக் தூக்கி வந்துரு சுஸ்டிஸ் விட்டு போயிடுவாங்களா சோ அப்டி நம்ம லைக் பண்ணி அட்மர் ஆயி சூஸ் பண்றது இப்போ அது அப்போ அந்த டீச்சர்ஸ்ல்லா வேற இப்ப வேற டீச்சர் லைஃப்பே வேற அ அப்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு
அது நல்லா இருந்தது அவுங்களலா பாத்துட்டு அத டீச்சர்ஸ்ல்லா ஜாலியா இருக் அனுப்புறாங்கனு நெனச்சோ ஆனா இப்ப பசங்க வீட்டுக்கு போய் சேந்தாலு நம்மள வீட்டுக்கு அனுப் மாட்டேன்றாங்க ஆறு மணி ஆற்ர மணிக்கு வரோ அது இன்னு டயட் ஆயிடுது ஒரு டைம்க்கு ப சங்கள விட்ற டைம்கே விட்டுட்டா கூட சரின்னு வீட்டுக்கு வந்து சேந்துலா நிம்மதியா இருந்தர்லா அதுவு இல்ல டைமு கொஞ்சோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இன்னைக்கி குடுக்குறே நாளைக்
நாளைக் குடுக்குறா அதேதாங்க பேக்கேஜூ ஒழுங்கா இருந்தா கூட செரி ஓக்கேடா ம் சம்பளம் வருது அப்டின்ற ஒரு ஹப்பி அதுல கூட நம்ம பண்ணலா அதுவு அப்டி இல்லான்றம அதெல்லா வெக் ஸ் ஆயிடுதுங்க சார் அந்த டைம்ஸு கம்முனு போலா நம்ப சம்பாரிக்கிறது எங்க போகுதுனு தெரிய மாட்டுது கடசில
ஆமா ஆமா கோவத்துல ஒரு ரெண்டு நாள் லீவ போட்டு இல்ல ஸ்கூலுக்கே போ வேணானு ரெண்டு நாள் லீவ போட் டு உகாந்துட்டாலு அந்த ரெண்டு நாள்ல போர் அடிச்சிருது அய்யோ திரும்ப மூணாவது நாள் ஸ்கூல் போயிருமேன்னா போயிர்லா ஏனா இப்போ ரெண்டு நாள் இருந்ததுக் கே பைத்தியம் பிடிச்சிச்சே திரும்ப ரெகுலரா நம்ப ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருந்தா என்ன பண்றது அப்டின்னு சொல்லி டு
நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரிகுலர் அக்டிவிட்டி எதுமே இல்லைங்க சப்போஸ் எல்லாமே ஹான்லைன் பிசினஸ் பண்றாங்க சாரி சஸ் பண்றாங்க
மேம் அதெல்லா பேசாதீங்க மேம்
ஏங்க பிசினஸ் பத்தி பேச கூடாதாங்க
பேசலா பேசுங்க நீ அத பத்தி எல்லா பேசலா அதாவது கஷ்டமா இருக் குது மத்தவங்களோட டேலணடெல்லா பாக்கும்போதுன்னு சொல்றே
ம்
ம் கஷ்டமா இருக்குது ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்தாலு எங்க இன்னைக்கூடோ ஏதாவது ட்ரெஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலா தெச்சு பாக்கலானு சொல்ட்டு நைட் யோசிச்சுனு தா படுத்தே காலையில எழுந்த உடனே எழு தது ஒன்பது மணிக்கு தா அவ்ளோ டயர்டா இருக்குது அந்த ஒடம்பு ஒண்ணுமே செய்ய முடில திரும்ப போய் படுத்து தூங்கிட் டு அவ்ளோதா ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு எங்க இருந்து செய்யறது எங்கந்து தெக்கிறது எதாவது தெச்சு அதுலயாவது இன்ட்ரெஸ்ட்டா பண்லா அப்டின்னு பாத் தாலு அதுவு நடக்க மாட்டேனுது குளிக்கல இன்னைக்கெல்லா அவ்ளோ சோம்பேறிதனோ ஒடம்பு
சன்டேல நா எப் நா குளிக்குது கெடையாதுங்க சன்டே டேக் ரெஸ் ச்சு எல்லாத்துக்கு ரெஸ்ட் கொண்டையு ஒண்ணு மாட்டிப்பே தனியா ஒண்ணு போட்டு தோ அப்டியேதா இருப்பே நான் ப்ரஷ் மட்டு பண்ணிட்டு தா சாப்பிட்டு எல்லா செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப அத அப்டியே அந்த போட்டு மறுநாள் காலையிலதாங்க எல்லா நடக்கு ரெகுலரா திருப்பியு ஸ்கூல் போம்போது தாங்க
ஒரு அஞ்சு மணி வரையு குளிக்காதிருப்பே நானு மீறி போனா அஞ் அஞ்சர மணிக்குனா கூடா வெளக்கு வெச்சு அந்த இருட்டிகிச்சு கூடா ஒடம்பு முடியாது போய் குளிச்சுட்டு வந்துருவே நானு ஆறு மணிக்கி
ம்
எனக் குளிக்காத தூக்கோ வரதுல்ல நைட்ல ஆனா இன்னைக்கி மொகமெல்லா வீங்கி போச்சு ஈர குடுத்துட்டு ஒண்ணுமே முடியல குளிக்கலாமா வேணாமா குளிக்கலாமா யோ வேணாமான்னு இப்ப வர்ற உட்கானு யோச்சிட்டு இருக்கே குளிக்கல
காலைலில குளிகறதாருந்தா போது அதனால கம்முனு ஆயிட்டு நா குடுங்க
ஒடம்பு கச கச னாயிருதே
கச கசதா ஆயிடுது நம்ளுக்கே நம்மள புடிக்க மாட்டுனு தா
ஆமா
சோம்பேறியா இருக்கறது அதா விஷயமே
சரி எங்க ஃப்ரெண்டுக்காவது ஃபோன் பண்லா நேத்து ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேக்கலானு சொல்ட்டு ஃபோன் பண்லான்னு பாத்தா ளுக் கூட ஃபோன் பண்ண முட்ல அவ்ளோ டயர்டு அவ்ளோ சோம்பேறித்தனோ ஒடம்பு என்னாப் பண்றது தெரில
பரவால்லைங்க பரோ
ம் அப்றோ நாளைக்கி என்ன சமைக்கிறதா பிளான் பண்ணி வச்சுக்கீங்க
எங்க மம்மி கிட்ட கேட்டேங்க நானு நாளைக்கி என்னாப் பண்ணட்டுந்தா கேட்டே நானு அதெல்லா கேத்ததுக்கு முன்னாடி என்னா வேலயெல்லா பண்ணணு எங்க மம்மி வந்து ரசம்மே இருக்கு எடுத்துனு போன்றாங்க
ஐய்யையோ நீங்க எதனா நாளைக்கி சமைக்கிறதுக்கு சொல்லுவீங்க அத வச்சு நா சமைச்சரலானு பாத்தா என்ன ரசோ சொல்றீங்களே
ரச வச்சு யாரு சாப்வே யின்னைக்கு எல்லா மட்டன் கூட சாப்பட்டாங்க ரச இருக்குது அப்டியே ரச நாளைக்கு காலையில எடுத்துன போ பொரியல் கூட பண்ணிக்கலா எதனா உருளைக்கெழங்கு பொரியல் பீட்ரூட் பொரியல்லோ பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு நாங்க எங்க மம்மி எனவே
அவ்ளோதா
சேரி நா சைலண்ட் கட் ஆகிட்டுனு நாளைக்கி மூடு மாறலாம் நா எங்க அம்மா சொன்கம்னாட்டே நானு சப்போஸ் இப்போ ரச சாப்பிட் நைட் சாப்பிட்ட ரச காலி ஆச்சுன்னா நாளைக்கி டிஸ் காலையில மாத்துவே இல்லன்னா இருக்குதுன்னா ரசமே தா குடுத்தறாங்க மம்மிங்க பொரியல் மட்டு பண் காதம் வடிச்சி பசங்களுக்கு ஏதன ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பணுங்க
நானு அதுதா பிளான் பண்ணிகே ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிறே அந்த பீட்ரூட தா காலையில செஞ்சுட்டு பசங்களுக்கு சாதம் குடுத்
அது எப்டி செய்விங்க பிட்ரூட் பொரியலு சொல்ங்க கொஞ்சோ எனக்கு ரெசிபி அது
ஏங்க பீட்ரூட் பொரியல்கெல்லா ரெசிபி கேப்பீங்களா நீங்க
இல்லைங்க சில பேரு வந்து அரிஞ்சு செஞ்சா நல்லாயிருக்கு சொல்லுவாங்க டேஸ்ட் சில பேருக்கு அந்த துருவி செஞ்ச நல்லா சொல்றாங்க அதுல தக்காளி போட்ணுமா போடகுடாதா தக்காளியே போடவேன்னா சொல்றாங்க ஒரு காஞ்ச மிளகா மட்டு போட்டு ஆ
பீட்ரூட் பொரியல் வேணும்னா துருவி செய்வோ நாங்க பீட்ரூட்டு துருவிட்டு வெங்காயோ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு
ம்
நானு காஞ்ச மொளகா போட மாட்ட ஏன்னா பீட்ரூட் கலர்லே இருக்குதுல்ல கடுச் சியா கடிச்சிக்குவாங்கோ அப்டின் சொல்ட்டு பச் ச்ச மொளகா போடுவ பாதி காஞ்ச மொளகா போடுவ கள்ளப்பருப் உளுத்தம் பருப்பு போடுவ அதா எண்ண கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச ஒட்னே வெங்காயோ சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு மொழகா அப்பறமா கருவேப்பில போட்டு வதக்கிட்டு பீட்ரூட் இருக்குல்லியா துருவி வச்சு போடுவ நானு கட் பண்ணி போட மாட்ட பீட்ரூட் போட்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவ கொத்துமல்லி கொஞ்சோ தூவிருவ
பாதி தண்ணி ஊத்து முன்னதுல
தண்ணி எல்லா ஊத்த மாட்டங்க பீட்ரூட்கு துருவி போட்றோல சீக்கரோ வெந்துரு ஆமா எண்ணைலே வதங்கிடு
மெளகா தூள்லா போட கூடாதாங்க அதுக்கு
ஏங்க அதா காஞ்ச மொளகாவு பச்ச மொளகாவு போட்றோல
பச்ச மொளகா போடாம வாதூள் போட்லாமா
எனக்கு இப்ப வர நா அப்டி செஞ்சதில்ல அந்த டேஸ்ட்டூ எனக்கு புடிக்காது நா செஞ்சதில்ல அது மாரி பச்ச மொளகா ஆமா பச்ச மொளகா காஞ்ச மொளகா தக்காளி எல்லா போட மாட்ட நானு
அதுதா நானு மம்மி சொல்ற தக்காளி போகூடாதுமா அப்டின்னு சொல்ற மம்மி கிட்ட எங்க மம்மி தக்காளி பத்திநீ பேசாதனு அப்டே சும்மா மொத்த அஞ்சு வச்சி போட்டறாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணேக்றாங்க சமையல்லே இன்னு ஃப்ரீயா வுட்டுறது கெடையாது ரொம்ப நாள் நிண்டுக்கற போயி கிச்சன் நீ வதக்கினே க்குற குக்கர் வச்சிருவாங்க மம்மி கட கடனு வெங்காயோ தக்காளி அஞ்சு பொரு போட்டு காய கொட்டி மொதல போட்டு முடிச்சுருவாங்க குக்கர்லே அத லாஸ்ட்ல எறக்கி உட்ருவாங்க
அது பேரு பீட்ரூட் பொரியில் இல்லைங்க பீட்ரூட் கொழம்புப்பா
ரச கொ தண்ணி லைட்டா மட்டு ஆட் பண்ணி விசு வச்சிருவாங்கோ நாலு விசுல ஒனே இரண்டு விசல எறக்கிட்ட ஒடனே நல்லா காய் வெந்துரு அது சலசல சலச சலனு அந்த காயில எதுவுமே ஏறி ஏறி இருக்காது ஆனா வெந்துட்ருக்கு அந்த டேஸ்ட்டே இல்லாம இருக்கு நா ஒ கடாயில செஞ்சா எ டைம் யார் உன்ன வதக்கிட் இங்க டைம் ஆவுது சிலு சிலு வுடு அடுத்து கொட்டுன்னுவாங்க மம்மி இதேதாங்க பிரச்சன எனக்கு மம்மிக்கு சொல்றதுக்கே டைம் ஆவுமா கடகடனு அஞ்சி போட்டு தாளிச்சு வுட்ருவாங்க அதனால பீட்ரூட் பொரியலே என்க்கு சாப்செ புடிக்க மாட்டதுங்க ஆனா எ பசங்க ரொம்ப சாப்டுவாங்க வீட்டு பொரியல்னா
உங்களுக்கு புடிக்காது
எனக்கு புடிக்காதுங்க சரி பசங்க நம்ப செய்ற மாரி கொஞ்சோ டேஸ்ட் பாத்து செய்லா அதா உங்க கேட்ட ஒருத்தி துருவி கேப்பா ஒருத்தி அரிஞ்சு கேப்பா ரெண்டு பேரு மாத்தி மாத்தி கேப்பாங்க ம்
துருவி போட்டா ஈஸியா முடியு பசங்களுக்காக கேக்கறாங்கன்னு செஞ்சீங்க அப்டின்னா
ம்
நம்ளால சாப்ட முடியாது ஆம்ப என்ன செய்றோமோ அத சாப்டுனு சொல்ட்டு நமக்கு புடிச்ச மாரி செஞ்சிங்கனா அவுங்க பழகிரு
ம் அதுதாங்க பண்ணணு நாளைக்கி செர் நன்றிங்க நீங்க நீ கால் பண்ணதுக்கு ரொம்பஸ்தலந்துக்கு நன்றிங்க
நன்றிங்க